ஆ சிஸ்டர்
ஆ கேக்குது சிஸ்டர் நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாயிருக்கேன் சிஸ்டர் நீங்க நல்லாரு
ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்ன செய்றீக
இருக்கு சிஸ்டர்
சாப்டாச்சா நைட்டு
ஆ சாப்ட்ட சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்ளா
நாங்ளு சாப்ட்டாச்சு சாப்ட்டு பத்து மணிக்கல்லா தலைய சாச்சிரணு
பச் சேர் செரி ஆ அப்ப அப்பதா காலைல எழும்ப முடியு
ஆமாமா வேலைக் போறோ பாத்திலா ஆமா அது கொஞ்சோ தேரத்தோட படுத்தாத நம்மளால எந்திக முடியுமே
சேர் சேரி அ அ
ஆமா இல்ல இந்த காலைல அப்டியே சொர்க்கலோகத்துக்கு போற மாரியே இருக்கு
ஆமா அந்த விடியகால நாலஞ்சு மணிக்குதா கொஞ்சோ கண்ணா இழுக்குது அப்டியே படுக்க சொல்லுது
ஆமா அது பத்து மணிக்கு தலைய சாச்சாதா எந்திக்க முடுது இல்லனா கால்ல எந்துச்சு ஒண்ணுமே செய்ய முடியுமாட்டிக்கு வேதனையா இரு
ஆ சேர் செரி ஆமா எங்க எலும்ப முடிய மாட்டேங்குது நாம படுத்தா எலும்பி வேலைய பாத்தாலு எங்கிட்ட ஒரு சின்ன புள்ள இருக்கு டக்குன்னு எலும்பிர்றாரு அலாரோ அடிச்ச மாரி ஆமா ஒரு வே
மா இருக்கு என்ன
ஆமாங்க ஒரு வேல செய்ய முடிய மாட்டீங்
ம் யோ சேரி சேரி என்ன சமச்சீங்க இன்னைக்கு
எங்க டைம் ஆயிருச்சு ஒன்னு ச இது பண்ண முடில அதனால லெமன் சோத்த கிண்டி உருளகிழங்க பொருச்சு டக்கு டக்குன்னு செ ஞ்சு மாம்பழோ இருந்துச்சு ஸ்நாக்ஸுக்கு மாம்பழத்த வெச்சு
சேர் சேரி
ஆ அனுப்பி விட்டாச்சு இப்ப வந்து கோதும தோச சுட்டு நேத்தல்ல மீயானோ நல்லா சூடு பண்ணி வெச்சிருந்த
ஆ
ஆமா அத மியானத்த வெச்சு கோதும தோசையு சாப்ட்டா செம இதா இருந்துது
ஆமா கோதும தோசைக்கு மீன் கொழம்பு தூக்கலா இருக்குமே
ஹலோ
கோதும தோசைக்கி
ஆ
மீன் கொழம்பு தூக்கலா இருக்குமே
ஆமா நல்லா இருந்தது செமையா இருந்தது பசங்களு எல்லாருமே நல்லா சாப்ட்டாங்க
ஆமாமா நல்ல
ஆமா நா கோதும தோச இதாயெல்லா சொல்ல மாட்ட கொஞ்சோ பால் எல்லா ஊத்துவ
ஆ
கோதும தோசய மிக்சியில போட்டுகிட்டு
ஆ
கொஞ்ச காண மா பா பாக்கெட் பால் இருக்கல்ல அது கொஞ்சோ ஊத்திக்கிருங்க அப்புறம் கொஞ்சம் மு சே ஒரு முட்டைய ஒண்ணா ஊத்திட்டு கொஞ்சோ கனுஷ் சோடா உப்பு எல்லாம் போடுங்க தோச நல்லா நைஸாவுருக்கும் திங்க நல்லா ருசியாவுருக்கும்
ஓ செரி செரி நான் இந்த பேன் கேக்குக்கு இந்த மாதிரி செய்றேங்க டீளா
ஆ பேன் கேக்கு என்ன செய்விய
அதுதான் அந்த மைதா மாவு முட்ட சீனி பாலெல்லாம் ஊத்தி செய்வே ஆனா எங்க அண்ணி இதோட கொஞசோ ருசியா செய்வாங்க அந்த மில்க் மேட்ல்லா ஊத்தி அவங்ககிட்டதான் மிகு சொல்லலானு பாத்தேன் கொஞ்சோ மாவ மட்டு கலக்கி தாமா
ஆ
ஆமா புள்ளைக்கு நாளைக்கு ஒரு பேன் கேக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஆயிரு பாத்தீலா
ஆமா
ஆமா சொல்லலாம்னு வந்தேன் அதுக்கெடைல வந்து பையனுக்கு வந்துட்டு நாளன்னக்கி ஸ் கூலுக்கு அப் கருப்பு பேண்ட் எடுக்கணும்ட்டாங்க
ஐ அ
யூனிஃபார்ம்க்கு நா இவளுக்கு அண்ணே புள்ளைக்கு எடுக்க தா போச்சி ஏ பேண்ட வெல போன வருஷோ எடுத்தே நூத்தி அம்பது ரூபாயோ நூத்தி இருவது ரூவா தா வந்துச்சு எரநூத்தி எம்பது ரூபா போட்டு வச்சிருக்கான் ஆ என்ன எழவுக்கு ஆமா அது பிராண்டடே நம்ம எடுத்தரலாமே இது என்னத்த போட்டு எந்த ஃபேண்ட எடுக்கன்னு சொல்லிட்டு அந்த புள்ளைக்கு மட்டும் ஒண்ணே ஒண்ணு எடுத்துட்டு வந்தே அது சரியாருக்கா இல்லையான்டு போன் அடிச்சு கேட்கவு இல்ல
கேக்கணும் செரி செரி ஆ
பில்லையு உள்ளதா போட்டே கேட்டுதா வந்தேன் ஏன்னா நாளைக்கு மாத் திக்கலாமா வந்தா அப்டின்னு சொல்லிட்டு ஆ செ ரின்னுடாங்க அதுனான இவனுக்கு இல்ல பழைய பேண்ட்டு இருக்குல்ல அத போட்டுக்கலா
ட்டு கிழிச்சா செரி ஆமா பேண்ட்டு வெல எல்லா அநியாயமதா ருக்கு இருக்கு வெலையல் ரேட்டலா ஆமா ஆ
அதுதான் செரி அப்போ இருக்குற பேண்ட ஓட்டிக்கலாம் அது நல்லாதாருக்கு ஜெர்சி கிளாத் து மாதிரி இருக்கும்ல
ஆ ஆ
க்கு ஆல்ரெடி போன வருஷோ போட்டு ஆமா அது பொதன்கெழம ஆமா புதங்கெழம வெள்ள கலர் யூனிஃபார்ம் போல
வாவ் ஒ ஒங்மக ஒ இது வார வாரோ
ஆமா வார வாரோ புதங்கெழம மத்த நேரோ பச்சக்கீ பச்ச கலர்ல இருக்கு
செரி செரி ஆ
அந்த அன்னக்கீ செரி அப்டின்னு சொல்லியாச்சு் இவனுக்கு மட்டும் ஆதலால இது கலக்க மறந்துட்டே இல்லண்டா கொஞ்சோ சொல்லிருந்தா கலக்கியாது தந்துக்கும்
ஆமா சொல்லிருந்தா கலக்கி வச்சிருப்பாங்களே
ஆமா அது மறந்துட்டு நெ னவுல எனக்கு
செரி செரி ஆனா பேன் கேக்குக்கு மில்க் மென்னா ஊத்த மாட்டாங்க சிஸ்டர்
ஆ
ஆ பேன் கேக்குக்கு வந்து முட்ட பாக்கெட் பாலு சீனி
ஆமா நானு அதையும் செஞ்சு ஒரு வாட்டி மில்க் மேடும் கொஞ்சோ வாசத்துக்கு ஊத்துவோமேன்னுடு ஊத்தினே
அ மில்க்மெய்டு தேவஇல்ல முட்டையுமே நல்லா பால் வந்து நல்லா ஒரு கட்டி பாலா ஒரு கிளாஸ் வச்சுக்கிறனு நமக்கு அ ஒ எவ்வளவு கணக் செய்யறமோ அவளுக்கு தக்கன முட்ட பாத்து ஊத்திக்கனு கொஞ்ச கானு செஞ்சா ஒரு முட்ட போது கொஞ்சம் வ நெறய இருந்தா ரெண்டு முட் ட மூணு முட்ட அடி ஊத்திக்கன்னு தண்ணில்லா மிக்ஸ் பண்ண கூடாது
ஆ அது நா செய்யறேனா ஆனா அவுங்க லெவலுக்கு எனக்கு வரமாட்டேங்கிது
ஆ அந்த மாரி செஞ்சா நல்லா ருசியாதா இருக்கு ம்
சேரி அதா சேரி அவங்ககிட்ட சொன்னா ஒரு பாட்டில கலக்கி தருவா
சேரி சேரி அப்ப நாளைக் சொல்லுங்க நாளைக் கலக்கி வச்சா நாளைக் கழிச்சு சுட்டு குடுங்க
ஆமா ஆமா தேவைக்கு வந்து ஊத்திக்கலா அப்படின்னு சொல்லணும் சொன்னா செய்யதா செய்வாங்க
ம் ம் நல்லா கலக் க்கி வச்சுட்டு நல்லா வச்சு ஃப்ரிட்ஜுல வச்சு நம்ம சு திச்சு குடுத்த மாக்கு நல்லாருக்கு நல்லா கலக்கி ஊற எந்த அளவுக் நல்லா ஊருதா அந்த அளவுக்கு நல்லா பஃபியா வரு பேன் கேக்கு
ம் அவுங்க ஊத்துறது கொஞ்ச புசு புசுன்னு இருக்கு நா ஊத்துறது அப்டி கொஞ்ச சப்ப கணக்கா ஆயிருது
சேரி சேரி அ அ அது குத் அந்த சட்டில ஊத்தம் போது கொஞ்சோ லைட் ட்டார்னு ரொம்போ எண் நெய் ஊத்தக் கூடாது லைட்டா ஒரு ரெண்டு மூணு சொட்டு அங்கங்க பட்டு படாமே ஊத்தணு
தேய்ச்சியு பாத்தேன் நெய்யு தேய்ச்சி பாத்தே தேக்காமையு வச்சு பாக்குறே ஆனா அந்த லெவலுக் வர மாட்டிக்கிது எனக்கு அவுங்க நல்லா புசு புசுன்னு இருக்கு
அப்போ ஒங்க அண்ணி செய்யறதா ஒங்களுக்கு புடிச்சிருக்கு
ஆ ஆமா அது நல்லாதா செய்யு எல்லா
சேரி ஸ்
ஆ ஆம் அதனால அது செய்யறது அதா சேரி சொல்லணு நா ரெண்டு வாட்டி அந்த மாரி செஞ்சுட்டே ஆமா டேஸ்ட் எல்லா சரியா தா இருக்கு ஆனா கொஞ்சோ புசு புசுனு இல்லாம இருக்கு
ஆ
ஆ ஆமா ஆ ஆமா ஆமா அதா பேய்ட்டு வரவே சரியா போய்ட்டு இப்ப சப்பாத்தி போட்டு
ம் ம்
ஆமா இந்தா சாப்ட்டாச்சு இந்த பாத்திரங் கழுவ துணிய காய போடல இன்னோ
ஆமா அதுலயே தா நேரோ போயிருமே ஆ
துணி மடிக்கலான் பாத்தா அதுவு இன்னைக்கி மடிக்கல ஏ ஃப்ரெண்டு கொஞ்சக்கான் மருதாணி அரச் சுதுண்டு கொண்டு தந்துச்சி
ஆ
அது மருதாணிய கூட இன்னு வக்க முடில அப்டி கெடக்குது
வைங்க வைங்க கைக்கு நல்லது வ அடிக்கிற வெக்கைக்கு குளுர்ச்சியா இருக்கு நானுந்தா அன்னைக்கே வச் சே எங்க மதினிய எடுத்துட்டு போ சொன்ன மறந்துட்டு போய்
ஆ ஆ நம்மளுக்கு இந்த முடிய மாட்டேக்கீது காலயில இருந்து சார்ஜ் ஏறி இப்போ லோவோ
லோவா ஆவுது டக்குனு சிவந்துறுது சிஸ்டர் வச்சா கொஞ்ச நேரத்துலயோ இப்ப வச்சீங்கன்னா ஒரு பன்னெண்டர மணி ஒரு மணிக்கு எடுத்து போட்ருங்க கை நல்லாவே சிவக்குது
அ இதுக்கு எடையில எ மாப்ளயு ஏதாவது ஒத்தாசை செய்ய தா செய்றாவ
செய்றாங்க
ஆமா சப்பாத்தி தேச்சி தர போன அவிய ஒன்னு ஒன்னு செய்யதாந்செய்றொ இருந்தாலு நேரோ பத்
த பத்த மாட்டேங்கு
ஆ என்ன செய்ய இனி நாளைக்கி என்ன செய்யன்டு யோஸ்சிட்டே இருந்த சாப்பாடு
செகரி செரி
இப்டியே யோஸ்ச்சி யோஸ்ச்சி பாதி வாழ்க்க பேய்ரும்போல
ஆமா அப்டியேதா என்ன செய்யணு முடிஞ்சா என்னத்ந குடுத்துவுட என்ன வைக்கண்ணு இதேதா இதாவுது ஆ ஆ
பதனையா இருக்கு
ஆமா அது இந்த நா வெஜ் குட் நான்வெஜ்ஜு குடுத் துடாதிய அன்னிக்கு முட்ட கேட்டுச்சுன்னு புள்ளைக்கு குடுத்துவுட்டா அடுத்த நாளு ஃபோனு வருது முட்ட குடுத்துவுடாதீங்க அப்டின்னு
முட்ட மஞ்சக்கருலா குடுத்துடுவீங்ளா
அ இல்ல மஞ்சக்கரு இல்ல மஞ்சக்கரு எனக்கு வெள்ளக்கரு மட்டு பொலு க அவுச்சு கட் பண்ணி கேட்டானு போட்டு குடுத்துவுட்ருந்த ஃப்ரெண்டெல்லா கொண்டு வராங்கண்டு அங்க ஸ்கூல்லர்ந்து என்ன சொல்றாங்க முட்டையெல்லா கொண்டு வர கூடாது குடுத்துவுடாதீங்க அப்டின்னு சொல்லீட்டு வராங்க ஆ அவ ஃப்ரெண்டெல்லா கொண்டு வருதுவன்தா கேக்கு சிக்கன் கொண்டு வராங்கம்மா எனக்கு சிக்கன் தாங்கம்மானு கேக்கதா செய்யுது புள்ள குடுத்துவுட்டா அ அல் திறால்னு சொல்றா கொண்டு வந்து மா கொண்டு வரக்கூடாதாமா அப்டிங்கா அப்ப அவு தெரியாம திங்கிதுவலா என்னங்குறுத் தெரிய மாட்டேங்கு அ
நல்ல வெரசீ சோத்துக்குள்ள வச் சீ குடுத்துவுட்ருங்க அப்பனா சரியாருக்கு ஆ
அதா நாளைக்கி பெரிய பொண்ணு தயிரு சோத்த எனக்கு செஞ்சி ஏறால் பொரிச்சி தாங்கம்மானுகிட்டு இருக்கா
ஆ அ
ஆமா அதா என்ன செய்யண்டு யோஸ்ச்சிட்டே இருக்கே அவளுக்கு ஏ எப்ப கொண்டுட்டு போனா இவளுக்கு என்ன செய்யன் தெரிலே தயிர் சோத்த வச்சி அப்பளத்த எதயா பொரிச்செடுக்கு ஆமா அப்படிதா செய்யணு ஆ டவளுக்கு அவளுக்கு வேற சிட்
ஏ மொவனுக்கு ரொம்ப புடிக்கு தயிர் சோறுனா
அ
அ நாந்தா செய்ய மாட்ட தயிருச்சோறு இவங்களுக் க்கு பிடிக்காது எ வீட்டுக்காரருக்கு தயிர்ச்சோரு பிடிக்காது
புடிக்காது சரி சரி ஆ
தயிர்ச்சோறு இந்த மாதுள பழோ எல்லா போட்டா அவனுக்கு புடிக்கு ஆமா இவங்களுக்கு அது புடிக்கா
ஆமா வேலைக்கி கிளம்பறத்துல எல்லா போட்டு ஒண்ணு ஒன்னு செய்ய முடியாத ஆ
ஏ மீன் கொழம்பு வச்சி ஆ சோத்த ஆக்கி பாவக்கா பொரி ச்சி ஆ ஆமா இது எல்லா இன்னைக்கி செஞ்சாச்சி தோசைய கொண்டுட்டு போய் இத சாப்ட்டாச்சி
சேரி சேரி இவ்ளோ செஞ்சிருக்கீல காலைல எழும்பி அ அப்ப எத்தன மணிக்குதா எழும்புவிய காலைல
தெனோ அஞ்சு மணிக்கு எழுதிக்க வேண்டியதா இருக்கு
அஞ்சு மணிக்கு எழும்புவியல
அஞ்சு மணிக்கு எந்திச்சி பத்த மாட்டெக்குது சிஸ்டர் நேரமே காண மாட்டெக்குது எனக்கு
அய்யோ
ம் அதுதா கிச்சனுக்குள்ள அஞ்சு மணிக்கி எந்திச்சி கொஞ்சோ ப்ரேயர் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ள போனன் வச்சிக்கோங்க ஏழு மணி ஆயிருது எப்படிதா மணி ஓடதுனே தெரியல அப்ரோ நா எல்லாருக்கு லன்ச்சுக்கு எங்க வீட்டுக்காரருக்கு புள்ளைக்கு எனக்கு எல்லாருக்கு லஞ்சு கட்டி போறதுக்குள்ள போது போதுன்னு ஆயிரு சிஸ்டர்
சேரி சிஸ்டர் சேரி சேரி
ஆய்ட்டு
சேரி சிஸ்டர் சேரி சிஸ்டர் நீங்களும் படுங்க அ சேரி சிஸ்டர் அப்ரமா
ம் சரி வைக்கற என்ன சிஸ்டர் பாய்
ஆ பாய் சிஸ்டர் பாய்